ஓ
ஹலோ வணக்கம் நல்லாருக்கீங்களா
ஆ வணக்கம் நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லாருக்கோ ம் சாப்ட்டாச்சி நாலு மணி ஆயிடுச்சில்ல
ஆமா ஆமா சேரி ஆ என்ன பண்றீங்க
இப்ப ரெஸ்ட் எடுக்கலான் நெனச் சே உங்க கால் வந்துது சரி ஒரு கால் அட்டன் பண்ணிடுவோ அப்டி அட்டன் பண்ணிட்டேங்
சேரி சேரி ம்
சரி இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறீங்க
இன்னைக்கு என்ன டாபிக் பேசுவோ
உம்
நீரை பத்தி பேசியாச்சு நீர் நெருப்பு காற்று ஆ ஆகாயம் பூமி பஞ்சோ ஆமா பஞ்சோ பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்
பூமி ஆமா
சேரி ஆஹ் ஒன்னொன்னா பேசிட்டே வருவோ இப்ப வந்து நெருப் பு
நெருப்பு சம்பந்தமா பேசணும்னா இப்ப ரீசென்டா எல்லாருக்கு எல்லார் வீட்லயு உலகம் முழுவதும் ஒரு பிரச்சன நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அது நெருப்பு சம்பந்தமான பிரச்சனதா
ஆமாங்க
அந்த ரெண்டு நாடு வந்து போரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ஆமாங்க ஆமாங்க அதனால வீட்ல சாதாரணமா கெடைக்கிற எரிவாயு கூட கெ கெடைக்க மாட்டேங்குதே சிலிண்டர்
உம் நம்ம நாட்ல எவ்ளவோ பரவாயில்லைனு சொல்றாங்க வெளிநாடு ந்து வெளிநாட்டுகாரங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்லயு எவ்ளோ பெட்டர் தட்டுப்பாடு வந்து தட்டுப்பாடு இ இருந்தாலு ஒரு இருவத்தஞ்சு நாள் கழிச்சு ஒரு தடவை கேஸ் புக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு சப்சிடைஸ் பண்ணி குடுக்கறாங்க என்ன வீ வீட்டுக்கு ஓரளவு கிடைச்சிருது ஹோட்டல் வெச்சு நடத்துறவங்களுக்குதா கெடைக்க மாட்டீங்குது ஹலோ
ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
நடுவுல ஒரு ஒரு போன் கால் வந்தது அத கட் பண்ணுங்க ஆமா எ சன் வந்து ஊர்ல இருந்து போன் பண்ணாரு சரி அப்புறோ பேசிக்கிருவோ சொல்லி நா அந்த போன கட் பண்ணிட்ட இப்ப நம்ம எப்டி இருந்தாலு ஒரு பத்து நிமிஷத்துல
இல்ல நீங்க பேசுறதுனா பேசுங்க நா கட் பண்ணிக்கிறே ஆனா அப்புறோ பேசுறேங்க
இந்த கால் இந்த கால் முடிச்சுட்டா ஒரு டென் மினிட்ஸ் கால் முடிஞ்சுடோம்மில்ல
யா செரி இல்ல அவசரத்துக்கு அவரு ஃபோன் பண்ணாருன்னா இருக்கட்டுங்க நா அப்புறோ பேசுறே
பேசில்லாமா அப்புறோ இத கட் பண்ணிருவோமா ஓகே ஓகே ஓகே பாய் பாய்